ஹலோ
ஹலோ கேக்கதா
ஆ ஆ சொல்லுங்க ஹலோ அ சொல்லுங்க என்னா பண்றீங்க ஓகே ஓ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
என்ன பண்றீங்க நானு சும்மாதாங்க இரு க்கன் சாப்ட்டுட்டீங்களா ஆ சாப்ட்டுடீங்களா நீங்க
மா
அப்டியா செரிங்க செரிங்க என்ன சாப் ட்டிங்க மதியானம் நானு இனிமே ட்டுதா சாப்பணுங்க டைம் ஆகுலல்ல இன்னு
ம் சேரி சேரி சொல்லுங்க ம தியானோ என்ன சாப்ட்டிங்க
மத்தியானம் நா வந்து சாம்பாரும் மீன் வறுவல் நீங்க
நா வந்து சாம்பாரும் பீஃபு
பீஃப்ல என்ன செஞ்சி சாப்டிங்க வெறு பீஃபா சாப்ட்டிங்க கறி மட்டு
ம் ஆமா
ஐயே பச்சயா சாப்டிங்கிளா
சே
அப்பனா என்ன என்ன செஞ்சீங்க ஃபாலா இதா என்ன மசா பாலா கிரேவி மாரியா
ம்
உங்கள தாங்க
ஹலோ கேக்குதா
எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்கலியா
ஆஹா விட்டு விட்டு கேக்குது ஒங்க வாய்ஸு ஒங்க வாயஸ் சரியா கேக்கல
குது உங்களுக்கு நெட்டொர்க் இஷி
உங்களுக்குதா இருக்கும் உங்க வாய்ஸ் தா எனக்கு கேக்கல
இப்ப கேக்குதாங்க
ம் ஓகே
ஆ செரி நீங்க பொருள் சிலா போயிருக்கீங்களா நா சும்மாதாங்க படுத்துட்டு இருக்குற ஆ எப்ப போனீங்க லாஸ்டா நீங்க
அது ஆய்ச்சுங்க நறய போனது இல்ல சில டைம் போவோ போரா சுனா வீக்யென்ஸ்ல வந்து எங்கயாச்சு போவோல
ஆமா சேரிங்க சேரிங்க
லாஸ்டா ல ஆ ஆ ஸ்கூல் லீஃப் டைம்லதா போனோ
சேரி சேரிங்க ஸ்கூல் படி
ஸ்டால்தா ப எங்க அக்காவோட பசங்கபா
அப்டியாங்க சேரிங்க ம் சொல்லுங்க
ம் ஸ்டால்ஸு நெறைய இருக்கு ஸ்டால்ஸு நெறைய இருக்கு கேக்குதா
ஸ்னா கடைங்களா
ம் அது நெறைய இருக்கு அதா ஆ ம் ஜனங்கள்னா எல்லா வாங் ஆ வாங்கு வாங்க வெளாரப் ஒரு கல்லு அப்புறமா வந்து வீட்டு சம் வீட்டு சமானு அப்புறமா வந்து ஆ நெறைய வந்து ஊஞ்
ஊருக்கா இருக்குமில்லங்க ஊருகா ஊருகா இருக்குல
அது என்னது நெறைய இருக்குங்க அங்க
சேரிங்க சேரிங்க நீங்க போனா என்ன வாங்கிவீங்க அங்க போனா என்ன சாப்பிடுவீங்க
து அப்பளும் ஃபேமஸா இருக்கு அங்க அது சாப்பிடுவோ ம் அது சா அப்பிடுவோ நெறைய எதுமே சாப்புட மாட் அத ஆப்பிளம்ஸ் வெளிய வந்து சாப்புட்டுக்கலாம் சொல்லி எதுமே சாப்புட மாட்டோம்
அப்புடியாங்க சரி அவங்களுக்கு மட்டு வாங்கி தருவீங்க
அந்த மாரி வாங்கி குடுத்துவோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லா வாங்கி தர மாட்டோங்க ஃப்ரூட் பைனாப்பிள் அந்த மாரி இருக்குல்ல அதெல்லா வாங்கி குடுத்துடுவோம்
ம் நா ஆ நா போயிருக்கேங்க இது இப் இப்போ நீங்க போனது இப்பதானே நா இதுக்கு முன்னாடில இருந்து போயிருக்கேன்
நானு போனேன் ஆனா லாஸ்டா வந்து நா இப் இப்பதா போனேஸ்
அப்புடியாங்க சரி நா போனு போது எப்டி தெரிமா இருந்துச் சு உள்ள பஸ்ட் பஸ்ட் வந்து ச் ஆ ஸ்கூல் கவர்மண்ட் ஸ்கூல்லா இருக்குல்ல அரசு பள்ளியல்லா அவுங்க வந்து அந்த பசங்கள்லா புராஜெக்ட் மாரி செஞ்சு வச்சிருப்பாங்க அது எடுத்து அப் அப்டியே இல்ல ஒரு ஒரு வீடு வீடா ரு கோ அங்க உள்ள வச்சிருப்பாங்க
ஆமா அப்போ அதெல்லா பஸ்ட்டு ஆனா இப்போ அதுல்ல
சரி நா சொல்லறதுக்கு நீங்க அவுர் உதார்ணத்துக்கு இப்ப ஹாஸ்பிடல்னா ஹாஸ்பிட்டல் இதுனா ஹாஸ்பிடல் என்ன இருக்குமா இருக்கு அதுக்கப்பற அதுக்கான டீடெய்ல்ஸா கொஞ்சோ எழுதி வச்சுருபாங்க அதுக்கப்பற சின்னதா ஹாஸ்பிட்டல் மாரி வீடு அந்த மாரி கட்டிருபாங்க அப்டி போலீஸ்குனா போலீஸ்து என்னன்ன கோ அது பண்ணிருவாங்க அதுக்கப் அப்றோ அதுக்கு தேவையானது அதுக்கப்றோ வீடு சின்ன சின்னதா அப்டியே மீனுக் இருக்கும் பாருங்க மீனு பாத்துருக்கீங்களா அங்க மீன்லா இக்குமே
நா வந்து என்ன தெரிமா பாத்தேன்
ஆ
சின்ன பசங்க போ அ இப்போ வந்து ஹாஸ்பிட்டல வந்து நெறைய பசங்க வந்து இருந்திருப்பாங்கல்ல சின்ன சின்ன குட்டி பசங்க அதெல்லா ஒரு டப்பால போட்டு எக்ஸிமிஷன் மாரி வச் இருந்தாங்க அது லைன்னா மூணு மாசத்துல இருந்து ஸ்பார்ட்
ஆமா அதுவு இருக்கு ஆ ஆடுதா இருக்குங்க ஆடு ஆடு
பா டப்பால போட்டு வச் ச்சிருந்தாங்க அப்றமா வந்து ஆ லிவர்ஸ் எல்லா வந்து என்ன பண்ணிருந்தாங்க டப்பால. போட்டு வச்சுருந்தாங்க அந்த பசங்க ட்வின்ஸ்சு ஓ ரெண்டு பேரு ஒட்டி இருந்தாங்க அந்த மாரி பசங்க எல்லா போட்டு இருந்தாங்க பாத்தே அது ம் அதெல்லா பாத்தே நா
ஆமா நானு பாத்த அங்க அங்க இது நல்லா இருக்கு குல் ஃபி ஐஸ் எது இருக்கா அருண் அது அஅருண் என்னச்ச ஆரோக்கியாவ ஆவின் அதுக்கு குசிஐஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க
நாங்க அங்க போனா கண்டிப்பா சாப்டுவோ நா வந்து எங்க அக்கா பைய வந்து ஆ லாஸ்ட் பைய சின் ரொம்ப சின்ன கை கொழந்தையா இருந்தா அப்ப போனோ அப்ப வந்து அங்க மெட்ரோ மாரி போட் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஐஸ் கடைந்துச்சு அங்கருந்து வாங்கி நாங்க
சின்ன போட்ட இருந்தாங்க
அங்க வந்து வாங்கி நாங்க வந்து அங்க உள்ள ஓக்காந்து சாப்ட்டோ நல்லா இருந்துச்சு
சேரி சேரிங்க
ம்
அங்க ஐஸ் தா நா ஒரு ஒரு தடவ நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பட்டேங்க ஐஸ் அது ரொம்ப கட்டியா கடிக்க கூட மு முடியல நாக்குல போட்ட அப்டிய ஒட் டி கொனோலோஜில இருந்துசு ஐஸ்சு ஆன அப்போதா அ எனக்கு தெரியு அதுல ஐஸ் இரு க்குன்னு ஆவின்ல எதுக்குனா ஆவின்னா பால் தான தெரியு ஐஸ் லா இருக்குறதுல்லா தெரியாதுல்ல அப்பதா எனக் தெரியு ஐஸ்ஸு இருக்குன்னு சாப்ட்டா ரொம்ப கட்டி இருந்துச்சு பரு
ஆமா நல்லா திக்கா இருக்கு
ஆமா ஆமா
அதுதா வர் த்து சொல்வே நா
முப்பதுபாக்கி வாங்கலா
ம் வர்
ஓ போயிட் டே இருந்தா உள்ள ஒர் பிரிட்ஜு மாரி வருங்க காவா பிரிட்ஜு அதுக்கப்றொ போனா கடைங்கல்லா இருக்கு சாப்புற
அப்றமா டி ஜே எல்லா போட்டு வச்சிருப்பாங்க டான்ஸு கச்சேரி அந்த மாரி எல்லா நெறைய இரு க்கு வரவுங்கல்லா இன்ட்ரெஸ்ட்டா உக்காந்து ஆமா உக்காந்து பாப்பாங்க நானு ஒரு வாட்டி பாத்துருக்க உக்காந்து சும்மா பசங்க வந்து எக்ஸிபிஷனுக்கு சுத்த வந்துருந்தாங்க அவுங்க வந்து டான்ஸ் ஆட்னாங்க அ து நல்லா இருந்துச்சு இப்போ அது வந்து அது இதுல்ல நால்லா ஆட மாட்டம்பா பப்ளிக் பிளேஸ்ல ஆட மாட்டே
டா ஆடுவிங்களா
ஃப்ரெண்ட்ஸு எதாச்சு பண்ணா சும்மா அவ்ளதா
அப்புடியா டான்ஸ்லா பண்ண தெரியு அப்பனா உங்களுக்கு
டான்ஸ் பண்ண தெரியுன் சொன்ன சொல்லல சும்மா ஆடுவேன் சொன்னே அவ்ளதா
வெறு கால் மட்டு ஆட்டுவீங்களா
ஆ அந்த மாரி இருக்கலா
சேரி சேரிங்க பாட்டெல்லா பாடுவீங்களா
இல்லங்க
தெரியாதா சேரி சேரி
உங்களுக்கு
ங்கள் எனக்கு வராதுங்க நீங்க சொல்லி தாங்க வர்ற
எனக்கே தெரியாது
அதா நானு சொல்ற உங்களுக்கு தெர்லனா எப்புடி பாடுறது
ம்
சேரி சேரிங்க உங்களுக்கு மசால் வட எல்லா செய்ய தெரியுமா பஜ்ஜி மசால் வட
இன்னைக்குதா நா பஜ்ஜி சாப்ட
நீங்க செஞ்சு சாப்டீங்களா
இல்ல இல்ல எங்க அம்மா செஞ்சு குடுத்தாங்க
இப்புடியா எப்டி செஞ்சாங்க
கைல
ம் லூசாங்க நீங்க கையில தானாங்கஸ் செய்வாங்க கால்லியாங்க செய்வாங்க யோ யோ அறிவு உங்களுக்கு ரொம்ப இருக்குங்க
நன்றி நன்றி
நன்றியா உங்கள நா பாராட்லங்க யோ யோ சேரிஸ் சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது நா பாத்தாதான சொல்லுகா
பஜ்ஜி செய்யறதுன் தெரியாதா நாங்க பஜ்ஜில்லா ஈஸ் துங்க கட் கடல மாவு இருக்குல்லங்க நா சொல்ற பாருங்க கடல மாவு இருக்குல்ல கடல மாவு அது கொஞ்சோ அரிசி மாவு போட்டுக்கணு அதுக்கப்புறோ காரத்துக்கு மெளகாத்தூளு உப் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணு அது தண்ணி போட்டு கலக் குன்னா ஒரு பதமா இருக்கு அவ்ளோ கெட்டியு இருக்க கூடாது அவ்ளோ தண்ணியு இருக்கக் கூடாது அப்டி எடுத்துக்கணு அதுக்கப்புறோ உங்களுக்கு மொளகா பஜ்ஜி வேணுன்னா மொளகா கட் பண்ணிர்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெ ங்காயம் வேண்ணா வெங்காயமா பஜ்ஜி கட் பண்ணிகனும் வெங்காயம் கட் பண்ணிட்டு அது உள்ள போட்டு ஃபுல்லா
அது டிப் பண்ணி எடுப்பாங்க அது தெரியும் எனக்கு
அத எடுத்த அப்டியே எண்ணெயில போட்டா புசு புசு புசுன்னு வந்துரும் அவ்ளோ தாங்க அது தெரியாத உங்களுக்கு ஈ
தெரியும் தெரியும் நீங்க சொல் சொல்வீங்கன்னு சொல்லி விட்ட
அப்டி ஏமாத்திறிங்க நீங்க தெரிஞ்சி கூட சொல்ல மாட்றிங்க இப்பில்லாம் பண்ண கூடா துங்க சொல்லணும் தெரிஞ்சா சரியா
நான் சொல்ல மாட்டே ஏன்னா ஒங்களுக்கும் தெரியிணும் இல்ல அதுக்கு தா நான் நார்மலா எதா எதாச்சும் பண்ணா சாப்டுவன் இல்லன்னா அப்டே சாப்
ஃபுல்லா ரோட்டு கடைல எல்லாம் காரச்சட்டினியும் நல்லா இருக்கும்
தருவாங்க
ம் சாம்பாரும் நல்லா இருக்குங்க சாம்பார்
சாம்பார் வந்து வடைலலாம் நல்லா இருக்கும் பஜ்ஜில ல தொட்டு சாப்ட்டா நல்லா இருக்காது
ஆமாங்க ஆமாங்க செரிங்க எங்களோட டைம் முடிஞ்சிருச்சி
ஆ செரிங்க வச்சறே ம்